ஹலோ வணக்கம் கேக்குதா
ம் கேக்குது
ம் சொல்லுங்க ம் சூப்பரா இருக்கே நீங்க
ஆ நா நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்டே
ம் சொல்லுங்க இன்னா பண்றீங்க
நா வீட்லதா இருக்கே பா நீங்க
ம் நானு இப்ப வீட்லதா இருக்கே
அப்டிங்களா செரி ஓகே ஓகே செரி எனக்கு ஒரு சந்தேகோ இருக்கு அத உங்குளுக்கு தெரிந்ததுனா சொல்லுங்க இந்த சுயதொழில்னு சொல்லுவோம்ல இப்ப வீட்ல ஃப்ரீயா சும்மாதானே உக்காந்துருகோ இப்ப எனக்கு பாத்தீங்னா நா வந்து ஹவுஸ் வய்ஃப் வந்து எங்கணவரு வேலைக் போய்ட்டாங்க பையனு ஸ்கூல் போய்ட்டாங்க இப்ப இந்த சும்மா இருக்குற நேரத்துல ஏதாவ்து ஒரு ஒரு ஆ வேலை செய்யலா அதனால வருமானோ ஈட்லா அப்டிங்கற ஒரு எனக்கு ஒரு யோசன இருக்கு உங்களுக்கு எதா தெரிஞ்சா சுயதொழில் தெரிஞ்சா சொல்லுங்க சகோதரர்
நா வந்து நா காலேஜ் ஸ்டூடெண்டு ஓ ஆமா இப்போ தா ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கே
ஆ செரி ஓகேங்
போ நா கூட இந்த மாரி எனக்கூ இந்த மாரி இயன் பண்ணு அந்த மாரி ஒரு ஆச தா இந்த மாரி
ம் செரிங்க
போ நா கூட ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றே அது வந்த்ட்டு ஆமா நீங்க வீட்லேந்து சம்பாதிக்கணுனா அது பண்ணுங்க அது ஒரு பெஸ்ட் வே அது வந் து நாலேஜ் நெறிய அது கத்துக்குணோ
ம் ம்
ம் எனக்கு தெரிஞ்சது அது மட்
அதுக்கு எதாது படிக்கிணுமா
ஆஹா படிக்கணு அப்டி இல்ல அந்த ஸ்கில் தெரியணு உங்களுக்கு ட்ரேடிங்னா என்ன ஷேர் மார்க்கெட்னா என்ன
ம்
க்ரிப்டோனா என்ன ஃபார் எக்ஸ்னா என்ன அதல்லா தெரிஞ்சுகுணு அதல்லா யூடூப்ல அந்த மாரிலயே பாருங்க ட்ரேடிங்னா என்னனு அதுல ஆனா இன்வெஸ்மென்ட் பண்ணணு ரிஸ்கு தா நெறிய ஆனா அதுக்கு எ ஆமா நம்ம இன்வெஸ் பண்ணிதா அதுல இது பண்ண முடியு எப்டி சொல்ணுனா அது ஷ ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல அது தெரியுமா கொஞ்சாமாது ஷேர் மார்கெட்ல ஷேர் பண்ற மாரிதா. அதேதா ட்ரேடிங்‌. ஆ இது ஷார்ட் டைம்ல நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்லா.
அப்டிங்களா ஆனா இதுல நறைய பேரு வந்து கே கேள்வி பட்ருக்கே இன்வெஸ்ட்மெண்ட் அதாது முதலீடு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நெறைய பேரு ஆ லாஸ் ஆய்ருக்கு நஷ்டமாயிருக்குன்னு சொல்லி கேள்வி
அதா அதா அதா ப்ராப்பரா கத்துக்கணு. நீங்க ப்ராப்பரா கத்து க்கனா போது. எல்லாமே எப்டி சொல்னு நல்லா ப்ராஃபிட் பாக்லா. நல்லா இது பண்லா இதுல.
ஆ ஆ ஆ
அனா ரிஸ்க் தா. நெறைய ரிஸ்க். ஆனா ரிஸ்குக்கு ஏத்த மாரி நமக்கு ப்ராஃபி ஃபிட்டு இருக்கு
அப்டியா
ம் ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோ இதுக்கு நம்ம ஆமா பெரிய இன்வெஸ்மென்டுனா நல்லா ஒரு இயர்னிங்ஸ் எடுக்கலா டெய்லி கம்மியா இருந்தா கம்மியா தா எடுக்க முடியு கம்மியா இருந்தா வந்து ரிஸ்கு அதிகோ
ம் ம்
ஆமா ஒரு சும்மா ஒரு ஒரு ஃபிஃப்டி கே அம்பதாயிருபா போட்றீங்க வெச்சுக்கங்கல டென் பர்சன்டேஜ் ஒரு நாளைக்கு நீங்க ப்ராஃபிட் எடுத்தாகூட அஞ்சாயிருபா ஃபைவ் கே வந்துரு ஈஸியா
பரவால்ல தோழரே இது ஒரு நல்ல ஐடியாவதா இருக்குது
அதே நீங்க சும்மா அஞ்சாயிருபா எ கிட் ட கம்மி காசு இருக்கு அஞ்சாய்ருவா போட்றிங்கனா டென் பர்சன்டுனா ஃபைவ் ஹண்ட்ரட்தா வரு
ம்
அதனால தா அதனால நீங்க வந்து இன்வெஸ்மெண்ட் பெருசு பண்ண பண்ண ப்ராஃபிட் டு சோ ஈஸியா எடுக்கலா
சரிங்க தோழே சேரி சரி இப்ப எனக் கு என்னோட தோழி எல்லா பாத்தீங்கன்னா அவுங்குள்டலா ஒரு சில வெரட்டா வந்து உதவி கேட்ருந்தா என்ன செய்யலா அப்டின் சொல்லிட்டு அவுங்கல்லா சொன்னாங்க சில பேர் வந்து நாட்டு கோழி முட்ட பிஸ்னஸ் பண்லா
லைக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இது பண்ணா எனக்கு நல்லாருக்கு அது பண்ணான்னு அந்த மாரி எதாது உங்களுக்கு நீங்க படிச்சுருக்கிங்ளா
ஆ நா படிச்சுருக்க ந வந்து நா வந்து ஒரு ஆசிரியையா ஒர்க் பண்ணிருக்கே ஒரு தனியார் ஆ தனியார் பள்ளிக்கூடத்துல கல்யாணத்துக்கு முன்னதா அப்போ வந்து ஸ்கூல் ப பள்ளிக்கூடங்கள்ல போய் பாடோ நடத்தி அது ஓ வந்துது இப்போ வந்து பையன கவனிக்கத்துக்கோ அதுக்கான சூழ்நிலை போறப்ப அதுக் ஆ என்னால போய் ஈடுபட முடியல அதுனாலதா வீட்ல இருந்து எதாது சுய தொழில் செய்வோ அப்டினு டியூஷன் எடுப்போன்னாலு ஆ அதுக்கான சூழ்நிலை வந்து அமைய முடியில எனா ஃபுல் அன் ஃபுல் உக்காந்து பசங்கள வந்து கவனிக்கணு வந்து ஆ அதனால அந்த இது வேணா
அதுக்குன்னு ஒரு பீரியட் ஆப் டைம் எடு இங்க ஈவினிங் ஒரு ஃபை ஓ கிளாக்லேந்து எய்ட் ஓ கிளாக் வரைக்கு டியூஷன் நடத்துங்க ஒரு போர்ரார்ஸ் அந்த மாரி த்ரீ ஹார்ஸ் அந்தமாரி டைம் ஒதுக்குங்க
இல்ல தோழரே அது எப்டின்னு கேட்டீங்கன்னா அந்த பைவ் டு எயிட் சொல்றோல்ல அந்த டயத்துல கணவர் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க நா அவுங்களுக்கு அப்ப ஆ ஆபிஸ் போயிட்டு வந்து அவுங்களுக்கு டிஃபன் செஞ்சு குடுக்குற மாரியே அந்த ஒரு சூழ்நில வருது மாமனார் மாமியல்லா இருப்பாங்க இப்ப அந்த தொழில வந்து என்னால மேற்கொள்ள முடியல பாத்தீங்கன்னா அ எனக்கு வந்து எப்டினா காலையில ஒம்போது ஒன்பதர மணியிலேந்து சாந்தர நால்ர அஞ்சு மணி வரய டைம் இருக்கு கே இந்த இடைப்பட்ட இடைவேளில எந்த ஒரு தொழில் செஞ்சா நம்மளுக்கு ஓரளவுக்கு லாபோ அதாவ்து ரொம்ப அதிக முதலீடு செய்ய கூடாது ஏன்னா நஷ்டமாயிட்டுனா அது நம்மளதா பாதிக்கு வந்து அப்ப அந் அ குறிப்பிட்ட அந்த டயத்துக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியு குறைந்த முதலீட்ல போட்டு எது செய்யலா அப்டின்னு ஒரு எனக்குன்னு சில ஐடியாஸ் வந்துச்சு அ டைலரிங் செய்யலா அப்டின்னு அது ஒரு யோசன ஆனா டைலரிங் செய்வோனா செல நேரோ சொல்றாங்க ரொம்ப நேரோ அதுல ஒக்காந்து ஒர்க் பண்ண முடியாது முதுகு வழி இடுப் புவலி எல்லா வந்துரு அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அதனால அது பயமா இருந்துச்சி வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணுவோ அப்டின்னா மளிக கடைய வெக்கலா அப்டின்னு சொல்லி சொன்னாங்
லைக் உங்களுக்கு குக்கிங் தெரியுனா குக்கிங்தீ யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அது யூ டியூப்ல போடுங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க அதுவு ஆமா அதுவு ஒரு நல்லா இப்போ சப்போஸ் நீங்க யூடியூப்ல போட்டா கூட அதுக்கு ஏத்த மாரி ரெவன்யூ வரு இன்ஸ்டாகிராம்ல போட்ட கூட ப்ரம் ப்ரமோஷன்லா வரு உங்களுக்கு நெறைய நீங்க ப்ரமோஷன் பண்ணா ஆமா உங்களுக்கு காசு வரு நெறைய இந்த மாரி கூட பண்ணுங்க இதுக்கு கூட நெறைய எப்டி சொல்ணு எஃபட்ஸ் போடணு தேவயில்ல கன்சிஸ்டென்சி டிசிப்ளினா போட்டுன்னே இருந்தாவே போது
ஆ ஆ ஆ
ஆமா உங்களுக்கு நல்லா குக்கிங் தெரிஞ்சா இந்த மாரி வீடியோ போடுங்க ஒண்ணு இதுக்கு இன்வெஸ்மெண்ட் ஆ இன்வெஸ்மெண்ட் கூட ஆகாது ஒரே ஒரு டைப் பாடு அந்த மாரி ஏதாவது அது ஃபை ஹண்டரட் குள்ளேயே வந்துரும் ட்ரைபாடு ட்ரை பாட்ன்னா தெரியும்ல அது ஸ்டாண்டு வீடியோ புடிக்கிறதுக்கு அத வச்சுட்டு ஃபோன் கரெக்டா வச்சுட்டு இந்த மாரி வீடியோ எடுத்துடுங்க அதுக்கப்பறோ என்னன்ன இன்கிரீடியன்ஸ் போண்ணும் என்னென்ன பண்ணும் எல்லாமே வாய்ஸ் ஓவர் குத்துடுங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க நல்லா போகும்
செரிங்க உண்மையிலே நீங்க கொடுத்த ஐடியா வந்து நல்லா இருக்கு இதேன்னு கூட நா கன்ட்டினியூ பண்ற அ அ வந்து தோழரே
ஆ ஆ எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேற ம் எனக்கு டக்குன்னு எனக்கு கண்டன்ட் அது ஞாபகம் வர மாட்டிங்குது என்ன
ஆ ஆ சேரி தோழே இப்ப நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்கள் சொல்றேன் நீங்க அது உங்களு க்கு தெரிதான்னு பாருங்க இப் ப வந்து மகளிர பொறுத்த வரைக்கும் வீட்ல எந்த செய்யணும்னா இந்த கூடை பின்னுதல் சொல்லுவாங்க அப் ம் அதுக்கப்புறம் பாத்தீங்ன்னா இந்த கப்பு சாம்பிராணி சூடம் ஊதுபத்தி இந்த மாரி செய்வாங்க
ஆ
இது இந்த மகளிர் சுய குழுக்கள் மூலமா செஞ்சு கொண்டு போய் சேல் பண்ணாங்க இந்த மாரி ஒரு ஐடியா கலே எனக்கு இருக்கு செய்யலான்னா இதுல எவ்ளோ மொத் முதலீடு போறது என்ன ஏதுங்கற ஒரு விவரம் தெரியில ஃபஸ்ட்டு யாராவது ஒருத்தவங்க ஐடியா குடுத் தா பரவால அப்டின்ட்டு தான் ஆனா வந்து இந்த யூடியூப் சேனல் தனியார் தொலைக்காட் ச்சில பாத்தீங்ன்னா சொல்றாங்க ரெண்ரூபாய்க்கு வாங்கி அஞ்ரூபாய் க்கி சேல் பண்ணலான்னு சேரி அவுங்க சொல்ற த கேட்டு நம்ம தொலைபேசியில அழைச்சோம்னா அவுங்க வந்து போன்ல வந்து வேற மாறி சொல்றாங்க அங்க வீடியோ போறப்போ வந்து அது வேற மாறி சொல்றாங்க எதையுமே நம்பி நம்ம வந்து இறங்க முடில தோழரே வந்து பாத்தீங்கன்னா
ஆமா எல்லாத்தலயும் ஆனா ரிஸ்க் இருக்கு ரிஸ்கு இருக்குந்தான் அத பாத்து நீங்க பயந்து நின்னா வே வேலைக்கு ஆகாது நீங்க பாத்துக்கலான்னு என்ன உங்களுக்கு புடிச்சது நீங்க பண்ணுங்க அது பண்ணிட்டு வந்து நீங்க லாஸ் ஆனாலும் ஒரு ரிக்ரெட் இருக்காது அப்போ அது பண்ணிருந் தா நம்ம நல்லா இரு இ இது நல்லா ஒரு ப்ராபிட்டு எடுத்துட்டுப்போ அந்த மாரி ஒரு ரிக்ரெட் ஆகாது ஃப்யூச்சர்ல சோ புடிச்சத பண்ணுங்க ஒண்ணு இல்ல கவல என்னா இப்போ ஆமா அவன் என்ன எப்படி சொல்ணும்னா நீங்க ஒரு கொஞ்சோ ஏஜ் ஆய்ட்ட பிற அப்றோம் யோசிப்பீங்க நான் அப்பவே அது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்மோ அப்டின்னு அது ஒரு ரிக்ரெட் ஆக கூடாது சோ ஆனா உங்களுக்கு இந்த மாரி ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தும் இவ்ளோ வேலைகள் இருந்தும் நீங்கள் பிஸ்னஸ் பண்றது பண்ற நினைப்பு இருக்கு பெரிய விஷ்யம் தான் உங்களுக்கு உண்மையா
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சகோதரே வந்து
இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷனே அந்த மாரி நிறைய பேர் நினைக்க மாட்டேன்குறாங்க
அ அ இல்ல முன்னாடி வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் வந்து வீட்டு வேலைய பாத்தோமா கணவர பாத் தோம் குழந்தைகளை பார்த்தோம் அப்டிங்கிற ஒரு சூழ் இப்ப என்னுடைய அம்மாக்கள்ல்லாம் அப்டிதான் இருந்தாங்க
ஆமா ம்
செஞ்சிட்டே உட்காந்துருந்தோனா நம்ம வந்து ஒண்ணும் முன்னேரவே மு டியாது படித்த படிப்பு வந்து வீணா போய்கிட்டே இருக்குல்ல வந்து தோழரே வந்து அதனால நம்மளால முடிஞ்சத நம்ம கணவருக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுனு யோசிக்கிறோ இப்ப எ தோழியு அததா விசாரிச்சு என்கிட்ட கே டாங்க வந்து நம்ம ஏதாவது சேந்து ஒரு சுய தொழில் செய்வோமா அப்டின்னு கேட்டாங்க உங்களுக் கு யாரா தெரிஞ்சா நீ கேளு எனக்கு தெரிஞ்சா நானு கேக்குற ரெண்டு பேரு சேந்து கேட்டு ஒரு ஒரு தொழில்ல வந்து ஈடுபட்லா ஈடுபட்டு அதுல ஏதாவது நம்ம பாக்கலா அப்டின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேசி
பண்ணுங்க நா சொன்னே இல்ல யூடியூப் அது பெஸ்ட்டு என்ன இ இப்போதிக்கி எப்டி சொல்ணுனா எல்லார் கையிலயு ஃபோன் இருக்கு எல்லாரு ஃபோன்ல தா பா பார்க க்றாங்க எல்லாமே இப்போ நீங்க அந்த மாரி போட்டீங்கனா கண்டிப் ரீச் ஆகு, நீங்க கண்டினியூவா போட்டுனே இருந்தா நீங்க கரெக்டா எப்டி சொல்ணுனா நல்லா குவாலிட்டியா வீடியோ போட்டு நல்லா ஒரு சமையல் நீங்க சமைச்சு இந்த மாரி பண்ணா கண்டிப்பா உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க நெறைய பேரு நெறைய உங்களுக்கு ரெவ்ன்யூ வரு ஆமா நீங்க கொஞ்சோ ரீச் ஆயிட்டா போது அது நெறைய ப்ரோமோஷன்ஸ் வருவாங்க இந்த மாரி லைக் இந்த மாரி மசாலாஸ் ஆட் பண்ண சொல்லுவாங்க உங்கள இந்த மாரி பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு ரெவ்ன்யூ தருவாங்க இந்த மாரி இல்லன்னா பர்சன்டேஜ் தருவாங்க உங்களால எவ்ளோ சேல் பண்ணி தர முடியுதோ உங்களுக்கு இவ்ளோ பர்சன்டேஜ் தரேன்னு அதெல்லா ஒரு பெஸ்ட்டு வே தா
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே நீங்க குடுத்த வந்து ஒரு யோசனை வந்து உண்மைலே பயனுள்ளதாதா இருந்துது தோழரே வந்து
ஆ ஆ
உண்மைலே ரொம்ப நன்றி நன்றி தோழரே வந்து நா இதையு முயற்சி செய்து பாக்குற ஆ நன்றி தோழரே
ஓகே மேம் ஆ ஆ ஓகே மேம்.